ஹலோ கேக்குதுங்ளா ஏ வாய்ஸ் உங்க வாய்ஸ் ரொம்ப கம்மியா கேக்குது
அப்டிதாங்க சொல்றாங்க என்கிட்ட பேசுற எல்லாரு ஒரு வேள எ ஃபோன்ல ஏதாவ் ஃபால்ட்டா என்னன் தெரியில ம் ரொம்ப லோவா கேக்குது லோவா கேக்குதுன் தா சொல்றாங்க எல்லாரு
ஒ அப்டியா எ ஃபோன்ல சார்ஜ் இல்ல அதா எங்க அம்மா ஃபோன்ல கூப்ட சொன்னே இல்ல எங்க அம்மா ஃபோன்லியுமே ப்ராப்ளமான் தெரியிலயே
தெரியல இந்த இததுலே எப்டி பேசினாலுமே கொஞ்ச லோவா தானே கேட்குது வேற
அப்டியா ஏனா இப்போ ஸ்பீக்கரே காதுள்ள போயிடும் போல அந்த அளவுக்கு காது
அப்டி தாங்க வச்சு நானும் பேசுறேன் வேற என்ன பண்றது என்ன எப்புடி போகுது
இல்ல எப்டியோ போதுங்க அத ஏன் கேக்குறீங்க எ பொண்ண ஸ்கூல் சேத்துட்டே
ம் ம் சரி சரி
அதனால வாழ்க்கையில எங்க அம்மாலா எவ்ளோ நல்லா வளத்து த்துருக்காங்க எவ்ளோ கஷ்டப்பட்ருக்காங்கன்னு இப்ப இப்ப தெரிஞ்சுட்டு இருக்கேங்க
ரெண்டு நாள்லேவா எங்க அம்மா ஆ ரெண்டு நாள்லேவான்னு கேக்குறே
அட ரெண்டு நாள்லே வா நேத்து என்னா ஆய்டுச்சு அது இந்த தெர்ல ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்ச நாள்ல இந்த இன்னு ரெக்கவர் ஆகலையா இல்ல நம்ம ரெக்கவர் ஆகற மாரி நடிச்சு இருக்கோமானு தெரியல ஆனா நார்மலா எல்லா வேலையு செய்ய முடியுது கொஞ்ச சுறுசுறுப்பா இருக்க மாரி இருக்க முடியலன்னு வச்சுக்கோங்களே
ஆமா பட அந்த மாதிரி செஞ்சா படப்படனு வரு
ஆமா நேத்து புள்ளைய விட்டுட்டன் நானு
ம் ம்
ஏனா ஃபர்ஸ்ட்டு டே தனியா நா போய் விடுறேன்றதுனால அவசர அவசமா எழுந்து குடுகுடுனு ஓடி விட்டுட்டு வந்துட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு மதிய வரைக்கும் கால்ல ஒரு எட்டு நாப்பத்தஞ்சுக்கு விட்டேனா ஒரு ஆ மாலை வரைக்குமே எனக்கு அப்படியே ஒரே மயக்கமாவே இருந்தது
ம்ஹும்
ஓ ஆர் எஸ் பவுட்ருல்லா வாங்கி குடிச்சேன்னா பாத்துக்கோங்க
என்னா சொல்றீங்க
ஆமா ஏன்னா மயக்கத்திலயே இருந்து நாந்தா உங்களுக்கு கால் கூட பண்ணல மா எதுவுமே பண்ணல எ போனையு எடுக்கலன்னு வச்சுக்கோங்களே
ம் ம் ம்
அதுக்கப்பறோ சரி வீட்ல எதையாவது குடிச்சு பாருன்னு சொல்லி சாப்டவே இல்ல அப்பறமா தா சாயந்திர மேலதா சாப் தண்ணீர்
ம் ம் ரொம்ப நாளுக்குப்பறோ வெயில்ல போயிருப்பீங்கல்ல
காலையில தானாப்பா ஓரளவுக்கு ஓகே ஆன
இருந்தாலு நீங்க இந்த மாரி ஒரு ஹரிபரியா எந்த வேலையு வந்து ஒரு கொழந்த பொறந்ததுக்கப்றோ செய்யவே
ஆமா எனக்கு என்னன்னா தூக்கம்மில்ல
ம் ம்
அதனால மத்தபடி ஒன்னு பிரச்சன இருந்திருக்காதுன்னு நெனைக்கிற நேத்து வந்து கொஞ்ச ஸ் சீக்கிரமா ஒரு பத்து மணி போல படுத்துட்டு பதினோரு மணிக்கு ஆ வந்து ஒரு பதினோரு மணிக்கில் எல்லா கொஞ்ச தூங்கிட்ருப்பனு நெனைக்கிற கால்ல ஒரு ஆறு மணிக்கு எழுந்திருச்ச
ம் ம்
அதனால இப்போ இன்னைக்கு நானே கூப்ட்டு போய் கூட்டுவன்ட்ட எந்த பிரச்சனையு இல்ல மதியயோ எ சின்ன பாப்பாவ தா போய் கூப்ட்டுட்டு வர சொன்னே அம்மாவோட போயிட்டு
சரி ஏ
நல்ல வோல இருந்தாங்களே அப்படின்னு இருந்துச்சு இல்லனா என்ன பண்ணிருப்பன்னே எனக்கு தெரியல ஏன்னா சு சுத்தமா எந்திரிக்கல பெட்லயே படுத்துட்டேதா இருந்தே
ம்
என்னடா இது எனக்கு வந்த சோதனைன்ற மாரி ஆயிடுச்சு எப்படிதா ஸ்கூல் கூப்ட்டு போயிட்டு கூப்ட்டு வராங்கன்னு எனக்கே தெரியல
அய்யோ ஏ அ விவா எ எங்கம்மாலா நா எல் கே ஜி படிக்கிறப்பறோ வாங்கின சைக்கிள் இன்னு வச்சுருக்காங்க இன்னு ஓட்றாங்க இதுக்கே சொல்வாங்க ஒனக் காலையில கூட்டின்னு போய் ஒன்ன விட்டுட்டு வருவே அப்பற வந்து அந்த கேபல சமச் சி ஒனக்கு சாப்பாடு எடுத்துன்னு வந்து ஊட்டி விட்டு வருவே அப்பறோ ஒனக்கு டியூஷன் வைப்பே அந்த டியூஷனுக்கு இது வந்து உனக்கு பால ஒரு டம்ளர் வந்து ஆத்தி குடுத்துட்டு திருப்பி வீட்டுக்கு போவே திருப்பியு வந்து உன்ன கூட்டினு வருவே
ம்
க்கு அதெல்லா கேக்கும்போது ஐய்யோ எவ்ளோ செஞ்சிருக்காங்க நம்ம அம்மா நமக்குல்ல
ஆமா
அடின்னு இருக்கு நமக்கெலா நிஜமாவே முடியாதுங்க உடம்பு சுத்தமா முடியாது
அத ஏன் கேக்குறீங்க என்னால இது எ கொஞ்சோ ச்ச ஆ கொஞ்சோ லேட்டா வச்சா ஒரு ரெண் டு மணி மூணு மணி நாலு மணி விட்டா கூட தெரியுமான் தெரியல எட்டு நாப்பத்தஞ்சுக்கு விட்றே
ம் ம்
வந்து என் சின்ன பிள்ளைய குளிப்பாட்டிட்டு அவன தூங்க வெக்கிறதுக்குள்ளயே பன்னெண்ட்ற ஆயிடுது
ம் ம்
இன்னைக்கி நா வந்து பன்னெண்டு பதினாறு பாத்தே போய் தலைய சீவனே எங்க வீட்டுலருந்து ஒரு அஞ்சு நிம்ஷந் தா வெச்சி க்கோங்களே ஸ்கூலு பன்னெண்டு பரந் பதினாறு பாத்த தலைய சீவீட்டு இந்த பக்கம் வரதுக்குள்ளவே பன்னெண்டு மநுப்பத்தாறு ஆயிடுச்சி
ம் ம்
இது என்னடா இது அப்டின்டு ஏனா தம்பி சரி பாத்துக்கோ அப்டிட்டு அம்மாட்ட அக்காட்ட சொல்லிட் டே போலா அப்டின்ட்டு ஒரு ரெண்டு செகண்ட்டுதா பதினாறு பாத்தா அதுக்குள்ளே எப்றா நுப்பத்தாறு ஆயிடுச்சுன்னு அப்புறம் அடிச்சு புடிச்சுனு போன இனி கொஞ்சோ அதுக்குள்ள எல்லா பேரண்ட்ஸ் கூட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு ஆறு ஏழு பசங்க தா இருந்தாங்களே
ம் பாப்பா கிளாஸ்ல எத்தன பேர் இருக்காங்க ப்போ
அது கணக்கெல்லா நா பாக்கல நாளைக்கு வேணா உங்களுக்கு நா பாத்துட்டு வந்து சொல்றே
ம்
ம்
எவ்ளோ தாங்க ஆச்சி எல் கே ஜிக்கு அங்க
ஃபர்ஸ்ட்டு டர்ம் கட்டிருக்கோ இருவத்தி ஆறாயிரம் புக் ஃபீஸோட சேத்து
புக் ஃபீஸு அந்த ஈ ட்ரெஸ்ஸு எல்லா சேத் இ யூனி யூனிஃபார்ம் எல்லா சேத்துங்ளா
இதில யூனிஃபார்ம்லா இன்னு அதில கணக்குல வரல
ம் ஃபஸ்ட் டேம் மட்டு தனியா இருவத்
ஃபர்ஸ்ட் டேம் மட்டு இருவத்தி ஆறாயிரோமகட்டிருக்கோ அவ்ளோதா இதுக்கப்பறந்தா ஃபுல் ஸ்ட்ரக்சர் இது குடுக்கணு
பாக்கும்போது யோசி பாருங்களா ரெண்டாவது புள்ளையெல்லா வந்து நல்லா வந்துட்டு நார்மலா ஸ்டேட் போர்டு இல்ல கவர்மெண்ட் ஸ்கூலே சேத்துவுட்
இல்லங்க இப்போ கொஞ்சோ ஆட்சி வந்து நம்மளுக்கு ஒரு எனக்கு எது வேண்டுமோ இல்லையோ எனக்கு இந்த கல்வி நல்ல ஒரு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லயே படிக்கிற இருக்க மாதிரி ஒரு நல்ல தரமா குடுத்துட்டாங்கனா நாள் யோசிக்காம கண்டிப்பா சேத்துருவாப்பா
ங்க நிஜமா எனக்கு அந்த ஒரு ஐடியா இருக்குங்க ஏங்க நம்பலா வந்து ஸ்டேட் போர்டு தான படிச்சோ நம்மலா வந்து இப்போ கெட்டு போயிட்டுலல்ல
ம் மெட்ரிகுலேஷன்ல நம்ப வந்து தனியார்ல தா படிச்சோ கவர்மெண்ட்டுன்னு தெரியாது ஆனா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டே வருது இன்னு கொஞ்ச நா இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நா சேத்துருவே
ம்
இன்னு முடிவுலதா இருக்கு ஏன்னா சம்பாதிக்கிறதெல்லாம் படிப்புக்கே போயிடுச்சுன்னா காலேஜ் ஃபீஸ் கட்டணும்ல
ம் ம் இல்லங்க நெறைய பேர் நல்லா பிளான் பண்ணி செய்ய போறாங்க ஒரு ப்ரைவேட் பேங்க்குல வேல செய்றாங்க
ம்
அன் அவங்களுக்கும் என்ன மாதிரியே ஒரு பை ரெண்டு பையே ஆனா எல் ரெண்டும் எங் கொழந்தைங்க வயசு தா
ம்
எங்க கிட்ட வந்து ஃபீஸு ஸ்ட்ரக்சர் பத்தி கேட்டாங்க ப்ரீ கே ஜி எது க்கு வேஸ்ட்டா காசு போடணுனு நெனச்சாங்களா என்னன்னு தெர்ல திடீர்னு பாக்குறே அவங்க பசங்கள பால்வடி நல்ல ஃபேமிலி தா பால்வடி கூட்டினு போய் வறாங்க காலைல அழகா கூட்டினு போறாங்க கூட்டினு வர்றாங்க கோர்ஷன் போறாங்க கூட் அதுவும் ஒரு ஒரு விதமான ட்ரைனிங் தான காலைல ஸ்கூலுக்கு போற மாதிரியே கெளம்பி போய் மதியோம் அதே டைமிங்ல வர்றது இப்ப அதெல்லாம் பாக்கும்போது து நம்ப ஏதோ வந்துட்டு என்ன சொல்றது இப்ப இந்த இந்த வருஷோ வந்து காச அதீமா கட்டி வீணாகிட்டமோ அப்டின்னு கூட ஒரு சில நேரோ
இல்ல சில பேரப் பாத்தா நானுமே தா என்ன நெனச்சிருக்கேன்னா ஆ ஆ ஏம் பிள்ள அங்க படிக்குது ஓம் புள்ள இங்க படிக்குது கௌரவோ எல்லா பாக்காம
ம் ம்
படிக்கிற புள்ளைங்க எங்க வேணா படிக்கட்டு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னன்னா ஒரு பிள்ளைங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லே தா ஃபுல்லா படிச்சாங்க மெட்ரிகுலேஷன்னே எங்கயுமே படிக்கல
ம் ம் ம்
துமே ஒரு நடுத்தரமான ஒரு காலேஜ் தா
ம் ம் ம்
அங்க படிச்சு கோல்டு மடல்
சூப்பருங்க இப்போ எங்க வீட்டுக்காரரே எக்ஸாம்பிள்க்கு எடுத்துக்கோங்களே எல் கே ஜி யூ கே ஜி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இங்க் அந்த டைம்ல இங்கிலீஷ் மீடியம் படி வச்சிருக்காங்க அவளோதான் அதுக்கப்பறோ மீதி ஃபுல்லாவே தமிழ் மீடியம் தான்
ஒங்க கணவரா
ஆ எங்க வீட்டுக்காரு
ம்
ஆ பட் தமிழ் மீடியமும் எனக்கு அது தெருது ஐ திங்க் தமிழ் மீடியோ தான் நெனக்கிறே ஆ காலேஜு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மட்டும் இவங்க மார்க்கு கொஞ்சோ நல்லா எடுத் தாங்க டென்த்லன்னு சொல்லி ஒரு ஸ்கூல்ல ஃப்ரீயா படிச்சாங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூ
பரவாயில்லையே அது எப்பிடிங்க கணவர் மனைவி ரெண்டு பேரும் நல்லா படிக்கிறது ஒரு இது
ஏங்க அதுல அது நா நல்லா படிச்சு நா வந்து இப்ப ஹவுஸ் ஒய்ஃபாதாங்க இருக்க ஒண்ணு நா பெருசா எதுவு சாதிக்கல ஒரு வேலைக்கு போல எங்க அப்பா அம்மாவுக்கு சம்பாரிச்சு குடுக்கல எதுவுமே பண்ணலங்க எங்க வீட்டுக்கார் படிச் சாரு ஃப்ரீயா படிச்சாரு காலேஜுமே ஒரு நல்ல காலேஜு
நீங்க இப்ப ஒரு எம்ப்ளாயிங்க என்னங்க இப்டி சொல்ட்டு இருக்கீங்க
ஏங்க என்னங்க நீங்க சும்மா இருங்க சும்மா எதாவது
அடி வயற் எப்டி வெக்கறான்னில்ல எப்டி ஜெயிக்கிறோன்னு இருக்கு
ஜெயிக்கணுங்க ஜெயிக்கிறவங்க இருக்கு ரெண்டு பசங்கள வளத்து விட்டுட்டுதாங்க அதுக்கடுத்தல்லா எதுவாயிருந்தாலு அதுக்கு முன்னாடி அப்டி எல்லா ஏதோ ஒரே கோழந்த சந்தோஷமா செல்லமா இருந்துட்டோ இதுக்கப்பறல்லா அப்டி இருக்க முடியாது இப்பயும் அப்டிதா செல்லந்தான் ஆனா வந்துட்டு அடு நம்மள நம்பி ஒரு ரெண்டு ஜீவன் வந்திருக்கு உலகத்துக்கு அவுங்கள்ளா பாத்துட்டுதா அதுக்குடுத்துதா நம்மளுோடைய எந்த ஒரு வாழ்க்கைல அடுத்த கட்டத்துக்கே போகணு அவுங்க அவங்கள தாண்டிதா அவுங்களுக்கு அப்பறந்தானே இதுக்கப்பறோ எதுவா இருந்தாலு
கண்டிப்பா
அப்றோ என்னவோங்க பாருங்க தமிழ் எதுவும் இதுவும் ஆ இதுவு எங்க மூத்தார்ல்லா வந்து ஃபுல்லாவே தமிழ் மீடியம்தா எல் கே ஜி, யு கே ஜி மட்டுந்தா இங்கிலீஷ் மீடியம் காலேஜ் போயிட்டு ஆனா ஒரு காலேஜ் படிச்சிருக்காங்க ஆ சரிங்க சரிங்க சரிங்க ம்